ஹலோ ஹலோ எப்டிருக்கீங்க ஆ கேக்குதுமா ஆ நல் நல்லாருக்கே உங்க பேர் என்ன
ஏ பேர் வந்து சத்யா
ஆ என் பேரு ரிஃபாத்து ரிஃபாத் உம்
இங்க
நா மயிலாடுதுறை நீங்க
நான் விழுப்
ஆ என்னா பண்ணிட்ருக்கிங்க
சும்மாதா அவுஸ் வைஃப் வீட்ல நீங்க
அ நா பேபி ஒ ஒரு பேபியிருக்கு தூங்க வச்சிட்டு கால் பண்ணுவோமேன் பண்ணே
எனக்கு மே ரெண்டு பேபியிருக்குமா ஒரு பைய தூங்குறா இன்னொருத்தவ டி வீ மொபைல் பாக்கறா ஆனா என் பசங்க பெரிய பசங்க ஒருத்தவ நாலு வயசு ஒருத்தவ ரெண்டு வயசு
ஆ அது சே என்ன சாப்பாடு வீட்ல
நா இன்னிக்கி பிரியாணி செஞ்சே நீங்க என்ன செஞ்சிங்க நீங்க நீங்களு பிரியாணி தா செஞ்சிருப்பிங்க
இங்கயா மீனு மீன் கொலம்பு
சன்டேவாச்சே அதனால பிரியாணி செஞ்சிருப்பிங்க நெனச்சே நா பிரியாணியு செஞ்சே மீனு வருத்தே
இங்க வந்து வெள்ளிக்கெழம தா ஸ்பெஷலா செய்வாங்க பிரியாணி எறச்சி மட்டன் சிக்கன் சொல்லிட்டு வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம ஆ ஆமா அன்னைக் அப்போ தொழுவோ ஆ ஆமா தொழுவோ ல அதனால வெள்ளிக்கெழம ஸ்பெஷலா வந்து தொழுகறதுனால உங்ளுக்கு மட்டன் சிக்கன் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணுவோ
மட்டன் பிரியாணி நல்லா செய்வீங்ளா
ஆ எதோ ஒர் அளவுக்கு வரு
எனக் மட்டன் பிரியாணி இது வரிக்கு எனக் கல்யாண ஆயி ஒரு ஆறு வருஷத்ல ஒர் நாள் கூட செஞ்சதில்ல ஏனா எனக் செய்ய தெரியாத்
இப்ப அதே சிக் கன் பிரியாணியு சேம் அதே மாரித்தா
இது அவுச்சி போட்ணும்மா
ஆமா ஆமா மட்டனு வந்து உங்ளுக்க தனியா அவுச்ச ஸ்பைடா வரு பொச பொசன்னு வரு
மத்தபடி வேற ஒண்ணுமே சேஞ்சஸ் கெடயாத அப்டியே நீங்க இது இ எப்டி செய்வீங்ளோ அதே மாரி தானா
ஆமா அதே சேம் அதே மாரி செஞ்சு பாருங்க ஒருத்தடவ
வேற ஏதாது டிப்ரெண்ட்டா ஏட் பண்ணுவீங்களா ஏனா முஸ்லீம் பிரியாணினால மோஸ்லி டேஸ்ட் அது வேற லெவல் இருக்
உங்களுக்கு மட் மட்டன்ங்கிறதுனால கொஞ்சோ எக்ஸ்ட்ரா மசாலா போட்டீங்கன்னா கவுச்சி அந்த அளவுக்கு இருக்காது இஞ்சி பூண்டு கொஞ்ச ஏ ஆ வீடலதா அரப் வீட்டுல வீட்டுல ஆஹ் வீட்டுல அரப்போ சொன்ன மாரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறது
இல்ல வீட்டுல மசாலா எப்படி அரைப்பீங்க மசாலா வந்து எனக்கு தெரியலன்னா எல்லாரு மசாலா அரச்சு போட்றாங்க அது எனக்கு தெரியாது
இப்ப ஆமா பட்ட கிராம்பு இது வந்து ஸ்பெஷலா போட்ணு என்னனா அதிகமா போட்ணு பட்ட கிராம்பு ஏலக்கா அதெல்லா மத்ததெல்லா வந்து அஹ உங்களுக்கு யூ டியூப் யூப்ல நெறைய பாத்தாலே நெறைய ரெசிபிஸ்ல்லா வருது
அதெல்லாம் வருதுதா அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஏ ஒரு லட்ச செய்யறவங்கள பாத்து தா ஓரளவு செய் நீங்கெல்லா செய்றீங்க யூடியூப் வந்து
அவங்களுக்கு காம் காம்பிடிட்டர்ஸ்லாம் நல்லா பெரிய லெவல்ல இருப்பாங்கல்ல அவங்களுடைய வீடியோஸ் எலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலான்னு சொல்லிட்டு தனியா வந்து ப்ரிபரேஷன் பண்றது வீடியோ போடுவாங்க அதுல நீங்க பாத்து செஞ்சி க்லாம் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது அதிகமா போட்ணும்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா போட்ணும் மட்டன்ல அது மாரி க மசாலா ஐட்டம் எல்லாம் நெறைய
கடையில வாங்கக் கூடாது அதுதா மிஸ்டேக் நம்ம வீ்ட்லேயே பிரிப்பரேஷன் பண்ணும்
இல்ல இல்ல நா கடைலல்லா எதும் வாங்க மாட்டே கடை இது எனக்கு இந்த மாச மசாலா இது இஞ்சி பூண்டு அரைச்சிப்ப மத்தபடி பிரியாணி மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாமே வந்து நானே
உங் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யவே தெரியல ன்ட்டாலும் ஒன்னும் பிரச்சன இல்ல அதா ரெடிமேடா கரம் மசாலா பிரியாணி மசாலான்னு விக்குதே அத நீங்க போட்டுட்டு பிரிப்பரேஷன் பண்ணிக்க வேண்டியதுதா வேற என்ன தாளிக்கும்போது ஆ அந்த மிளகாத்தூளை போட்டு டு அப்பறோ இந்த ரெண்டு மசாலா போட்டா ஜஸ்ட் பினிஷ் அவ்ளோதா
ரெண்ட் மொளகாத்து போட்டு த்து என்ன பண்லா
மொளகாத் தூளு கொஞ்சமா போட்டு ரொம்ப ஒரப்பு வந்துற போது அதுக்கப்றோ கரம் மாசா கரம் மசாலயே ஒரப்பு அதிகமாருக்கும் அது அதுக்கப்பறோ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னே வச்சுக்கீங்லே அது ரெண்டு இந்த மூணத்தையும் ஆட் பண்ணிங்களாவே ரெடியாயிடுமே மட்டன் மட்டனோட தண்ணிய வந்து நீங்க ஊத்தக் கூடாது கீழ அதுதா வந்து அ ஆ பிரியாணில ஊத்துணும் நீங்க ஏற்கனவே அத அவுச்சி அந்த அ எ எறச்ச வந்து அவு சி வச்சிருக்கீங்களா இல்ல தண்ணிய வந்து அது ல அந்த தண்ணியில இஞ்சிப் பூண்டு போட்னு
தண்ணி வெஞ்சு கொண்டு போனோ
ஆமாவேவ வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு
கொஞ்சம் போட்ணோம ல்ல எல்லத்தையு அத்லயே போ ட்டணுமா
இல்ல கொஞ்சமா போடுங்க தாளிக்கு நம்ப வெங்காய தாலிக்கு போது கொஞ்ச போட்டுக்கலா
அதுல கொஞ்சபோட்ணு அப்ப டேஸ்ட் நல்லா வாச
ஹ நல்லா வாச பிரச்சன வரு அவங்களுக்கு அந்த கவுச்ச கொஞ்ச எடுத்துரு ஒன்னு பிரச்சனல்ல
நெக்ஸ்ட் வீக் செய்றங்க பிரியாணி வாங்கினாந்து இதுக்குன்னே சிக்கன் மட் டன் வேஸ்ட் வேஸ்டானலு பரவால்ல ம் வீட்டுக்கார் அடிக்கடிக்கு சொல்றாரு யென்ன செஞ்சு தர சொல்றாருங்க வேஸ்
அ அப்டியா அந்த தண்ணிய வந்து என்னாப் பண்றீங்கன்னா கீழ ஊத்தக்கூடாது அந்த அரிசியளந்து ஊத்துவீங்கபாத்தீங்ளா அந்த தண்ணி இந்த தண்ணியோட ஆட் பண்ணிகனு அப்டியே
அப்படியா
இந்த இப்ப ஒரு படிக்கு ரெண்டு ஒன் ஈஸ்ட் டூன்னு சொல்லிட்டு நம்ப ஊத்றோல்ல
ஆமா அது அந்த தண்ணி போட்டுக்கணு ஊத்திக்கணு
ஆஹ் ஊத்திக்கணு ஊத்திட்டு அப்ற எக்ஸ்ட்ரா என்ன தேவயோ வேற தண்ணியெடுத்து ஊத்திக்கோங்க
அவ்ளோதானா
ஆ ஆமா அதுக்கப்ற இந்த இது ஆ எலுமிச்சப்பழ தயிரெல்லா கொஞ்ச கொஞ்ச ஆட் பண்ணிக்கனு
லாமா இதுல மெயினா சிக்கன் பிரியாணி தயிர் ஊத்துவாங்க மட்டன் பிரியாணி ஊத்
ந நம்பளோட நம்பளோட ப்பந்தாமா அந்த புளிப்பு உங்களுக்கு புடிக்குன்னா ஊத்திக்லா இல்லாட்டி வந்து கம்மி பண்ணிக்கலா புளிப்பு ரொம்ப போயிடப் போது தயிரையு ஊத்தி எலுமிச்ச பழத்தையு ஊத்தி அதனால கொஞ்ச என்னன்னு பேலன்ஸடா நீங்க பாத்துட்டு அ இத பண்ணிக்கலாம் உம் சிக்கன் நீங்க எப்படி செய்விங்களோ அதே சேம் தாமா
மட்டனு அதே மாரிதா ஆ விடுங்க நா செய்யறே பாருங்க இந்த வாரோ இந்த இந்த சண்டே போயிடுச்சு நெக்ஸ்ட் சண்டே தா எ வீட்டுக்கார் வேலையில இருந்து வருவாரு அடுத்த வார செய்ய வேண்டியதுதா அவரு வார வார தா நான்வேஜ் செய்வோ மத் த்த டைம்ல கால்லே ஆபிஸ் நைட்டு தா வருவாறு செய்ய முடியாது
ஆமா அதுக்கு சை சைடிஷ் என்ன வப்பீங்க
சாய்டிஷ் ஆனியன் தயிரு ஆமா ரைத் தா வப்போம்
அ ரைத்தா வேற என்னாது வேற சிக்கனு கூட பொறிச்சு ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா மட்டனையு வச்சிட்டு சிக்கனையு வச்சுக்கிட்டு என்ன
ஆ சாப்ட முடியாது ஆம்மா நாங்க ரெண்டு பேர் தான எல்லாத்தையு எப்டி வைத் து சாப்பிட முடியு ஏதாவது ஒன்னுதா செய்வோ முட்டை வச்சிருவ எப்பயுமே சிக்கன் பிரியாணி செஞ்சா முட் செஞ்சிட்டு ரைத்தா வச்சி திரும்ப அவ்ளோதா எங் வீட்டுக்காரு சிக்கன் கிரேவி கேப்பாருங்க சிக்கன் கிரேவி கேப்பாரு சும்ம ரவோண்டு வப்ப அவ்ளோதா அவருக்காக அவருக்கு அந்த கொழம்ப ஊத்தி சேட்டிஸ் சுவையா சாப்ட்டா தா சாப்ட மாரி இருக்குமே
எங்க சென்னைல வேல பாக்குறாங்களா ம் சென்னையில எந்த ஏர் தெரியல
நுங்கம்பாக்கத்துல வேல செய்றாரு
செரி செரி செரி நீங்க விழுப்புரத்துல இருக்கீ நீங்களு அங்க போய்ரலால்ல எதுக்கு இங்க விழுப்புரத்துல இருக்கீங்க
ம் என்ன பண்றதுங்க வேற சின்ன பச பசங்கள ப எத்துன் போனா சேரி
இல்லமா அங்க சிட்டி சைட்ல்லா சூப்பர் ஸ்கூடு இதெல்லா நாலேஜபிளாவ இருக்கூல்ல
அது என்னுமோ ஒன் தா வாங்குற
ஆமா ஆமா சிட்டி சைடல வந்து நறைய காஃபி செலவாவு வேற
காசு செலவாவு எல்லாத்துக்கு காசு இங்கன்னா அவ்ளோ காசு செலவாவாது வீடு வார வாரோ வந்தறாருன்றுங்க ஆமா மாமியார் கூட நாங்க இருக்றே நா இவர் ஒரே பையன் நா ரெண்டு பேர் அக்காத்தங்க ச்சி மாமனார் மாமியார் கூட நாங்க இரு
ஆ இன்னு கொஞ்ச பெரிய பிள்ளைங்களா போயிட் அழைச்சிட்டு போய்ட வேண்டியதுதா
ஆமா ஆமா அது கன்பார்ம்டு இத்தன வருஷ இருந்தது பெரிய விஷய ஆம் அப்பிடியா ஆமா ஏ நானே நாலு ஆ அஞ்சு வருஷ்ம் வந்து நாங்க இருந்து அப்படிதா இருக்குறோமே கல்யாணாய் ஒரு வர்ஷோந்தா என்மோ இங்க அ ஒர்க் பண்ணரு பாண்டில அப்றோ சென்னைக் போனவரு தா நா இங் பா ஃபர்ஸ்ட்டு பைய பொறந்தா குழந்தை பொறந்து பெருசான இட்டுணுவானுவாங்க ரெண்டாது கொழந்த ப்ப ஒடனே வந்து ரே அவுனுக்கு ரெண்டு வயசு ஆவும்போதே வந்து இவ அ ரெண்டு வய்சு ஆ ஹ ஹா ஒரு பர்த்டே கொண்டான்னங்க கொண்டாடி முடிச்சி ரெண்டு மாஸ்த்துலே செகண் ப்ரெக்னன்ட் ஆயிட்ட
அப்டியா அஹம்
வச்சிக்கினு நா பட்ட படுது இல்ல எனக்கு நார்மல் தா ரெண்டு கொழந்தையு நார்மல் தா எனக்கு ஜிக்மர்ல தா கொழந்த பொறந்துது ஃபஸ்ட்டு கொழந்த ஜிக்மரு ரெண்டாவது கொழந்த வந்து லட்சுமண ஹாஸ்பி
அது செரி அது செரி சூப்பர் எனக்கு சி செக்ஷன் தா எனக்கு ஒரே ஒரு ஆம்ள புள்ள கல்யாண ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது
அப்படியா பஸ்டு போபியா இது ஆ ஓகே ஓகே எனக்குமே கல்யாண ஆகி ஒரு வருஷ தா கொழந்த இல்ல ஆனா ட்ரிட்மென்ட் எடுத்துக்க ஒண்ணு இல்ல எனக்கு எந்த பிரச்சனையு இல்ல கொழ குழந்தை அணி
அது செரி இப்போ இப்ப இப்போ வந்து அவுங்களுக்கு ரெண்டு பிள்ளையாயிடுச்சி
ஆமா ஒரு கொழந்தைல என்னது இன்னொரு அதனால தான வந்து நாங்க அபார்ட் பண்ணல அவுங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரு கொ ஹாஸ்பிட்டல வந்து ஒரு வயசு கொழந்தைக்கு வேனா அபா்ட் பண்ணிக்கோங்க அப்டினாங்க பரவால்லங்க கொழந்த இல்லாம து நமக்கு தா தெரியு அ கஷ்டோந்தா அத ஹேண்டில் பண்றது நாங்க போயத்துக்கிறோ சொல்லிட்டு அதது வந்து ரெண்டாவது அதுவே தானாம து எதுக்கு இ வேணாண்ணு சொல்லுவன்னு சொல்லிட்டு அடியே ரெண்டாது வாங்கி தைச்சாச்சு
நீங்க நார்மல் தா வந்து இப்போ இது பண்ணிருக்கீங்க அப்றையே வேணான்னு சொல்றாங்க டாக்டரு நம் எ இறைக்கு ட்டமேமா
அதனால ஒரு வயசு ஆறதுனால
டெசிசன் எடுக்கறமோ இல்லயோ டாக்டர்ஸ் டெசிஷன் எடுத்துறாங்கல்ல
ஆமா அவங்க வந்து அவங்களுக்கு காசு வாங்கறதானேங்க அவங்க பாபப்பாங்க அவங்களுக்கு தேவ மணி எப்படி வந்தான்ன்னா அவங்க அதுதா பாபப்பாங்களே மெயினா ஏங்க உங்களுக்கு தேவ காசு நீங்க என்ன வேணா பண்ணீங்க அப்படின்ற மாரிதா இருப்பாங்கடி
இது தம்பி என்ன பண்ண படிக்கிறாங்க
ஆமா எல்கேஜி படிக்கிறா ஒரு பைய அதா எல் கே ஜி படிக்கிறா இன்னொரு பயினாமிக் அவ தா ரெண்டு வயசுான ஆவுது அதனால அவர் வந்து அதா பண்ணக்காரு நீங்க பையன தூங்க வச்சட்டு ஒர்க் கரட்டா இருக்குமா
ஆஹ் இ த்ரீ இயர்ஸ் ஆகுது த்ரீ இயர்ஸ் ஆக போதுண்ணா அடுத்த மந்த் ஜூலை டுவல்
அப்படியா
ஆமா என்னா